ஹாய் எப்டிருக்கிங்க
நல்லாருக்கே மேடம் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்க நல்லாருக்கே
இன்னா பண்றீங்க சண்டே நல்லா போச்சு ஒடம்பு நல்ல நல்ல ரே காலைல நல்ல வெயிலு ஈவினிங் நல்ல மழ
மழ சரியான மழ
ம் நல்லா மான்சூன் கிளைமெட்டாருக்கு
ஆம்மா செம்ம எதிர்பாக்கவே இல்ல இந்த மழய ரெயின் சீசன் மாரிருக்கு
கெரண்ட்டில்லாம இருக்க மேம்
அய்யய்யோ கெரண்ட்டு போறதுதா கஷ்டமே
ஆமா மேம்
ம் கரண்ட் இருந்துட்டுன்னா தெரியாது மழ நால சூடா பஜ்ஜி போண்டா எது சாப்பலையா
ஆ சாப்புல மேம் ஏ மிஸ்ஸஸ் வந்து எதுவுமே போட்ல ஆமா பழக படுத்து கெடந்து தூங்குறாங்க நல்ல
சர்தா அவுங்க ஒ ஒர்க்கிங் உமனா இருக்கூ இல்லையா
இல்லன்னா மட்டு செஞ்சிருவாங்க நல்லா சூப்பரா செய்வாங்க
சேரி சேரி சொல்லுங்க ரெண்டு பேரு மாறி மாறி
நா கால்லே இருந்து ஒரே போட்டு வேல துணிய மடிக்கிறது பெருக்குறது
பரவால்லயே இவ்ளோ வேல செஞ்சு
என்னா பண்றாது மேடம்
ரெண்டு பேரு ஓர்க் போறீங்ளா ஆ அதனால பிரச்சன இல்ல ஏன் வீட்ல உள்ளவங்ளா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க
அப்டிங்களா மேம் ஆமா அப்டி பாத்தா தெரிலிங்களே மேம்
அப்ப அத என்ன சொல் அவுங்க வந்து எப்டின்னா ஆ நானா எனக்கு ஏதாச்சு முடியாம செய்ங்க செஞ்சு தரீங்ளா அப்டின் சொன்னா செஞ்சி தருவாங்க ஆமா ஆனா தோச மாவு இட்லி பொடில்லா சூப்பரா செய்வாங்க அதான பிஸ்னஸ் பண்லாமான் பாத்துட்டு இருக்கோ
ம் தாராளமா பண்ணுங்க மேம்
ம் அததா யோச்சுட்டு இருக்கோ ஏன்னா அவுங்குளுக்கு நல்ல குவால்டியா டேஸ்ட் எல்லாமே தரமா போட்றாங்கனா எதுவு வந்து ஆ எல்லாமே ஆர்கானிக் தா அதனால என்ன ஸ்பெஷல் இன்னக்கி உங்களுக்
இன்னக்கி மேம் பாத்தீங்கன்னா கீ ரைஸ் சிக்கன் கொழம்பு ஓ சிக்கன் கிரேவி டால் ச்சா பருப்பு தாள்ச்சா
ஓ
ம்
கொஞ்சோ கெஸ்ட்லா வந்துருந்தாங்கனா
ம்
இப்பதா போனாங்க இடியாப்போ வாங்கி சிக்கன் கொழம்பு வச்சி அவுங்க வெளில போறோமா அப்டி சொல்டாங்க அதனால பார்சல கட் கட்டி கைல குடுத்து அனுப்பியாச்சு
ஓகே மேம்
வேற என்ன விஷயம் அப்படியா சேரி சேரி அளஹம்துல்லா ம் வேற என்ன விஷ
ம் சொல்னும்
நாளைக்கி இனி சண்டே ஓடிடுச்சி மண்டே இனி டூட்டிக்கு போனு என்ன
ம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்பதா மேம் கரண்ட் வந்திருக்குது
அப்டியா சேரி சேரி சேரி ஆ சொல்லுங்க கேக்குது ஹலோ
ஓ
ஆ சொல்லுங்க என்னாச்சி அமைதியாய்
தோ இடியாப்போ க்கா கார் வந்துருக்காரு எங்க கசினுட்ட கேட்டாங்க போன் பண்ண சொல்லனு
ஆ அப்படியா அவுங்க வீட்லயு இடியாப்பந்தான
ஆமா
ம் ம் சேர்ச்
ம் என்னப்பா
வேறென்னா
இதோ பாக்குறே பவி போ போரு வாங்கிட்டு வந்தியா ஆய்ன்மெண்ட்டு அப்டியே போய்ட்டு ஆய்ன்மெண்ட் வாங்கிட்டு வந்தியா பாட்டு கேக்குது இங்க எப்பதுடா